ஹலோ நல்லாெருக்கேம்மா நீ எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்க அத்த சாப்பிட்டீங்களா
இல்லமா இப்பதா போயிட்டு பிள்ளைங்ளெல்லா ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தே டீ குடிச்சே
இந்த இன்னிக்கி ச இன்னிக்கி தம்பி போ மாட்டானே ஸ்கூலுக்கு
இன்னைக்கு போயிட்டா இந்த வார லீவ் எடுத்துட்டானா ச அ வென்ஸ்டேவ எனெனமோ லீவ் எடுத்தா
ஓ
அதனால நா லீவ் போட் வண்டியில எல்லா ரெடி ஆயிட்டே யோகா மேட் இன்னைக்கு யோகா டே வருதுல்ல நாளைக்கி அத்னால யோகா மேட்டெடு த்துட் வர சொன்னங்க நீ இங்கே வெயிட் பண்ணு நா வீட்டுக் போய்ட்டு யோகா மேட் எத்துட்வறேன் நா யோகா மேட் மிஸ் பண்ணிட்டேனே நா லீவ் போட்டுக்கிட்டா எதுக் க்கு நீங்க போய்ட்டு திருப்பி எத்துட்டு வரணு அப்பின்னா தோ
ம்
அடி வாங்க்வ தோல உரிச்சுடுவ மரேதியா ரெடியாய்ட்டு எல்லாம் பேக் எல்லா ஹோம் ஒர்க் எல்லா மு ச்சு பேக்கிடு லன்ச்சு மொதல் கொண்டு பேக்கிடு யோகா மேட்டுக்காக லீவ் போட்ணுன்டு ஒண்ணு அவசிய சியோ இல்ல நீ இங்க வெய்ட் பண்ணு மம்மி போய் எடுத்துட்டு வந்துற்றே அப்டின் சொல்ட்டு போய்ட்டு எடுத்துட்டு வந்த
நம்மள மாரி போல்து
இந்த வார மட்டு லீவ் போடாம அன்னைக்கு லீவ் போடாம ஃபீவர் லைட்டா தா ஃபீவர் ருந்துச்சு ஆனா செரி பாவம் பிள்ள ரொம்ப கஷ்டப்பட்றா கண்டீன்யூஸா தும்பிட்டே இருந்தானா அதனால நா இன்னா பண்ட்டே செரி லீவ் போட்டுக்கோ அப்டீன்ட்டே அந்த லீவ் போடாம இந்ததா இன்னைக் லீவு சார் லீவ் போட்டுட்டுருப்பாரு
ம் நேத்தினிக்கு அ பேடே பார்ட்டிக் போனீங்களாத்த
ஆமா ம் எ அக்கா பொண்ணுதா அந்த நீங்க சித்தின் பேசுவல
ஆ
ம் அவுங்களோட ரெண்டாவ்து பொண்ணு அவுங்களுக்கு ரெண்டுமே பொண்ணு ஃபஸ்ட்டு பாப்பாக்கு எ பே சேமு
ஆ ஆ
ஆ அதனால எப்பவுமே ஃபஸ் பாப்பா பேடேக்கு நா அங்க போயிடுவே ரெட் ரெண்டு பேரா சேந்து கேக் கட் பண்ற மாரி இருக்கு சன் சின்னவ பேட்டே எ வெட்டிங் டேவு சின்னவ பேட்டேவு அடுத்தட்த்த நாளு மாரி அவுங்க வெட்டிங் டேவு மாமாவோட பட்டேவு அடுத்தடுத்த நாளு
பார்ரா
அ அது அந்த அந்த அந்த பாண்டிங்கே எங்களுக்கு எங்களை ரொம்ப குளோஸ் ஆக்கிடுச்சு சர்ச் ல எப்டி பார்டி ஆ இப்டி பேசி இப்டி ஆரம்பிச்சுட்டு பிறகுதா அய்யயோ அப்டினு இதுவா போடினு இதானா அப்டின்ட்டு அப்டி பேசி செம்ம க்ளோஸு எங்க கேங்க நாவே சர்ச்ல வந்து அரட்ட அடிக்கிற கேங்கு அப்டிங்க ஒரு பேரு வந்து அர ரட்ட அடிக்கிற கேங்கலா இந்த சித்தி பேரு என் பேரு சொல்லி இவங்க இந்த கேங்கன்னா அரட்ட அடிக்கு அப்டின்ற மாரி ஒரு பேர் எடுத்துட்டோ ஆ அப்றோ என்ன அதா போனு கேக் கட் பண்றதுக்கு இன்னொரு ஃபேமிலி இப்போ எங்க கூட ஜாயின் ஆயிட்டாங்க ஒன்னு ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இந்த கேங்க் கூட என்ன ஜாலியா இருக்கு அப்டின் சொல்ட்டு அவங்க ரெண்டு பேரு வன்டாங்க சோ எங்கள்து ஒண்ணு பெருசாயிடுச்சு ஒரு ஒரு ஃபேமிலி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு ஒரு ஃபேமிலி வெலகி போயிடுச்சு அப்போ ஒரு ஃபேமிலி வெலகி போம்போது அவங்க வந்தாவே சண்டையிடுது ஏதாது ஒன்னு பிரச்சனை ஆயிடுது அ நா நேத்து உன்ன வச்சுதா எக்ஸாம்பிள் சொன்னே ஏதோ எ அண்ணா பொண்ணுதா க்க சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் அ ஆனால அந்த அக்கா கிட்டயே அந்த ஃபேமில கிட்டயே நீங்க ப்ரெண்ட்ஷிப் பிரேகப் பண்ணிருங்க்கா நம்மளுக்குதா செட்டேயாக மாட்டேங்கது எங்களுக்கு எல்லாருக்கு அவங்கதா அக்கா அவங்க ரொம் ஏஜ் நல்ல பெரியவங்க அவங்க பசங்கல உ உன்ன மாரி இருப்பாங்கனு வச்சுக்கோ உ காலேஜ் படிக்கிற வயசுல பசங்க இங்கெல்லா குட்டிஸ் கேங்கு அவங்க ரெண்டு பிள்ளைங்க வந்து கொஞ்சம் மெச்சோர்டா இருப்பாங்ளா அதனால எது பேசினாலு அவங் நம்ப கலாய்ச்சிட்டு பேசுவோம் பாத்திய நம்ம அஸ் ஃப்ரெண்ட்ஸா அக்காவா திட்டுவோ அக்காவ கலாய்போ ஜாலியா பேசுவோ அதெல்லா அந்த புள்ளைங்க பாக்கும்போது சீரியஸா எடுத்துக்கறாங்க எங்க மம்மி எப்டி இவங்க சொல்லலா எதுக்கு எங்க மம்மி இப்டி கத்துறாங்க அப்டின்ற மாரி சீரியஸா எடுத்துட்டு அது குட்டி குட்டியா இஷீ ஆய் அப்டியே இருந்தது எப்போ வெளிய போனாலு அந்த அக்கானால எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சன வந்தது அந்த அக்கானாலா நாங்க அழுகிடுவோ அது மாரி இரு தா அதனால இந்த வாட்டிக்கு கூப்டவே கூடாது அப்டின் நெனச்சிட்டு இருந்தோ ஆனாலு மனசு கேக்கல ஏழு மணிக்கு பிரியாணி ரெடி ஆகுற டைமு ஃபோன் பண்ணி ஆ வந்திருக்கா டின்னருக்காது வந்திருக்கா அப்டின் சொல்லி கூப்டுடாங்க பாப்பாக்கு பர்த்டே அப்டின்னு அப்ப நாங்கல்லா வொடனே பின்னாடி இருந்து எங்கலல்லா யாரையு கூப்டாம நாங்கலா வந்துருக்கோ அக்காக்கு மட்டு ஸ் ஸ்பெஷலா நீங்க கூப்டுறீங்களா அப்டின்னு வேணுன்டே கலாச்சிட்ருந்தோ ஏனா நாங்க ஏ ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலிஸ் இருக்குல ஏ நானு எ சிஸ்டரின்லா ஃபேமிலியு அதனால நாங்க எல்லாரு பிரியாணி செய்றதுக் பிளானு அந்த இன்னொரு ஃபேமிலி வந்தவங்க வந்து கேக் வாங்கினு வந்த்டாங்க சோ எல்லாரு பிரியாணியு செஞ்சுக்கிட்டு அப்றமா சர்ச் பக்கத்துலயே அவங்க வீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தா எங்க சர்ச்சு
ஆ
அதனால சர்ச்ல பாஸ்லா இருப்பாங்க அ ஒரு நாலு பாய்ஸு அஞ்சு பாய்ஸ் ஆக்சுவலி ஸ்டே பண்ற பாய்ஸ் இருப்பாங்க சோ அந்த பாய்ஸ்க்கு அப்ற பாஸ்ட்ர் அப்பாக்கு பாஸ்ட்ரா ஆண்டிக்கு போன் பண்ணி இந்த மாரி பிரியாணி குடுத் கொடுத்துடுறோ அப்டின் சொல்லிட்டு பிறகு அப்ப சர்ச் பசங்களுக்கு குடுத்துடுங்கமா அப்டின் சொல்ட்டு சர்ச் பசங்களுக்கு அவங்களையு வீட்டுக்கு வர வச்சு எல்லாரு உட்கார்ந்து அரட்ட அடிச்சு அமர்க்களம் பண்ணி கேக் கட் பண்ணி அ வீட்டுக்கு வர்துக்கு அ டென் லெவன் ஃபாட்டி நேத்து இங்க இருந்து எங்க வீட்லருந்து கெளம்புனது ஃபைவ் தேர்ட்டி ஈவினிங்கு வந்தது லெவன் ஃபாட்டி
ம்
அவ்ளோ நேர ஒரு அமக்களம் நடந்தது
நீங்க இதெல்லா சொல்லம்போது என் சின்ன வயசு கததா நியாபக வருத்து
ஓ
நா வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டுனு ஒரு பொண்ணு இருப்பா பத்து வருஷ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்
ம்
அப்றோ லெவன்த்ல நா ஸ்கூல் மாறுன அப்டியே போயிடுச்சு இந்த பாண்டிங்லா நானு அவுங்க அம்மா அ அவுங்க அப்பா அப்ற எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்லா ப்ரெண்ட்ஸா பயங்கரமா இருப்போ எங்க அம்மாவு அவுங்க அம்மாவு செம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க அ எப்டி சொல்றதி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வித்தி விட்டு குடுக்கவே மாட்டாங்க அப்டி இருப்பாங்க அந்த மாரி ஒரு பாண்டிங்ல இருப்பாங்க அஹ் அதெல்லா பாக்கும் போது எனக்கு ஐ என் ஃப்ரெண்டுக்குமே ஒருமாறி பொறாமையாதா இருக்கு அதுனால நாங்க வந்து ஒன்னு கண்டுக்க மாட்டோ நா எனக்கு போறச்சுன்னா அவ வீட்டுக்கு போயிடுவே அவளுக்கு போறச்சுன்னா என் வீட்டுக்கு வந்துருவா நல்லா ஜாலியாதா இருக்கு அ அப்டியே போயிட்டு போயிட்டு ஜாலியாதா இருந்ச்சு ஆனா எங்க எனக்கு பர்டே வந்தா அவ டிரெஸ் எடுத்து குடுப்பா கேக் வெட்டுவா அவளுக்கு பர்டே வந்தா டிரெஸ் எடுத்து குடுப்போ கேக் வெட்டுவோ இதே மாரி பர்டே பாட்டி இதெல்லா பண்ட்டிருக்கும் போது கரெக்டா நைன்த் ஸ்டாண்டட் பர்டே பார்ட்டி அவளுக்கு நடக்கும் நடக்குதலாம் அப்டின்னு வந்து அ நாங்கலா ஃப்ரெண்ட்ஸ்லா சேந்து பிளான் போட்டோ கரெக்டா பனென்ட்ர மணிக்கு ஏ என்னோட இன்னொன்னு ஃப்ரெண்டு என்ன பண்ணானா
ம்
ஆ போய்ட்டு கேக் வாங்கிட்டு வந்தா அவ என் ஃப்ரெண்டு அவ தம்பியு போய்ட்டு கேக் வாங்கிட்டு வந்தாங்க ஆ நாங்க வந்து அப்பதா பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் எங்களுக்கு போயிட்டு இருந்தது ஆனாலு அதெல்லா கண்டுக்காம நாங்க என்ன பண்ணோனா சேரி திட்டுவாங்க எப்டினாலு திட் டுவாங்க திட்டு தானே வாங்க போறோ செரி ஓகே வாங்கிட்டு அப்புடியே பேக்கிரி போய்ட்டு கேக் வாங்கிட்டு அ என் பர்டே பொண்ணு அந்த பொண்ணு மட்டு முன்னாடி அனுப்பி விட்டோ இரு கோளு ஒரு நிம்ஷோ இரு நாங்க ஒரு சின்ன வேல இருக்கு அது பாத்துட்டு வந்துறோ அப்டின்ட்டு அ நம் அமுச்சு விட்டோ அந்த பொண்ணுக்கு அன்னைக்குதா பர்டே ஆ அதுனால என்ன பண்றது இந்த மாரி பண்ட்டு நாங்க கேக் வாங்கிட்டு போயிட்டோ போய்ட்டு பொறுமையா ஓபன் பண்ணோ அப்ப இந்தோம் பர்த்டே விஷஸ்லா சொல்லி அதுக்கப்றோ ஆ சப்ரைஸ் பண்ணி ஆ ஜாலியா இஞ்சு அப்றோ ஏ பர்த்டேக்கு டென்துல அவ அப்டிதா பண்ணா
ம்
அ அவ் தங்கச்சி கூட்டு வன்டா இந்த வா அந்த வாட் ட்டி ஆ ஏ பர்த்டே அப்ப அவ தங்கச்சிதா இந்த கேக்குக்கு ரொம்போ சண்ட போட்டு அச்சுக்கிட்டு ஆந்த கேக் அப்டிய நோல பண்ட்டா
அச்சச்சோ ம் அதெல்லா ஒரு பர்த்டே பார்ட்டிஸ்னாவே சர்ப்ரைஸ் குடுத்தாவே சாம் ம்
இப்ப அதெல்லா யோசிக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு
ஒரு வாரதுக்கு உங்க சித்தப்பா உங்க பெரிப்பன்யா பெரிப்பானா ஆ ஒன்னொரு பெரிப்பா இருக்காங்கள பெங்களூர்ல
ஆ ஆமா அத்த
அந்த பெரிப்பா வந்து சம்ம சர்ப்ரைஸ் பண்ணாங்க உங்க சித்தப்பாக்கு எங்க அண்ணனுக்கு
ம்
அ எப்புடின்னா எந்த வருஷோ பர்த்டேல்லா ஞாபகோ இல்ல எந்த வீடுன்னு கூட ஞாபகோ இல்ல ஆனா பன்னெண்டர மணி பன் ஷார்ப்பா லெவன் பிப்டி ஃபைவ்வு டுவல் ஓ கிளாக் மிட் நைட்டு வந்து டோரு டப்பா டப்பா டப்பா டப்பா டப்பானு தட்றாங்க எங் எங்க வீட்டு டொர டப எங்குளுக்குலா பயோ யாரு இது யாரு யாரு யாருன்னா கதவ தொரங்க கதவ தொரங்கன்ட்டு ஒரு ரஃப் வாய்ஸ்சு யாரு இந்த நேரத்துல வந்து கதவ தொறங்க கதவ தொறங்கன்னா நாங்களல்லா தொறக்க மட்டோ பயோ பன்னெர பன்னெண்டு மணிக்கு எப்டி இருக்கு கதவு தொறங்க சீக்கிரோ கதவ தொறங்க சீக்கிரோ கதவ தொறங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கு பயோ யாரோ கத்துறாங்க யாரோ திருட வன்ட்டா அமக்கள ஆகப் போது என்னமோ பண்றாங்கன்ட்டு பயோ அதுக்கப்பறமா தட்டுறீங் தெறக்குறீங்களா கதவ ஒடைக்கட்டா தட் றிங்களா அ தெறக்கறீங்களா கதவ ஒடைக்கட்டான்னு கத்துனாங்க பாரு தெறந்தோ ஆ இவுங்க நிக்குறானுங்க அண்ணா நிக்குறாங்க ஹாப்பி படே சப்ரைஸ் அப்டின்ட்டு எங்களுக்குல்லா து தூக்கி வாரி போட்டுருச்சு அடக்கடவுளே தினோ பர்த்டேவா இப்படில்லா ஒரு சர்பரைஸ்ஸா அவங்காலா ப்ரதர் சிஸ் சரி சரி ப்ரதர்ஸ்னு ஏ தம்பிக்கு அது அடுத்த வருஷ கல்யாண ஆக போது இன்ன ஞாபகமே இல்ல ஆனா இது நடந் இது இது ஏதோ ஒரு இன்சிடென்ட் இதே மாரி டுவல்ஓ கிளாக் ஏதோ ஒன்னு நடந்தது ஆனா எங்க யாருக்கு என்னன்னு எனக்கு கரெக்ட்டா ஞாபக வர மாட்டேந்து அண்ணா எங்க அண்ணனுக்கா இல்ல யாருக்கா கூட தெர்ல ஆனா இந்த இன்சிடென்ட் இந்த யாரோ அப்டி போய் கதவ தட்டி அ பண்ணாலு உங்க பெரிப்பாதா யாருக்கு பண்ணாங்கன் தெரில எங்க அண்ணனுக்கு தா பண்ணாங்க ஆனா எங்க பண்ணாங்கன்னு எனக்கு ஞாபக வர மாட் டுவல் ஓ கிளாக் வந்து அமர்க்களம் பண்ணி கத்திய ஓபன் பண்ணி அ இது பண்ணிட்டாங்க அ சப்ரைஸ் பண்ணி அமர்க்களம் பண்ணாங்க மறக்கவே முடியாது
உஹூம்
ஆனா அவர் வந்துன்டு கை குடுப்பாரு சர்ச்ல கை குடுக்கு போது நாங்க கை குடுக்கய மாட் டே அது அப்டியே அமுக்கி கோ மாரி கொலப்பி பண்ணுவாரு அதுல கை இல்லா கையில இருக்க எலும்பல்லா ஒடையற மாதிரியே பண்ணுவாரு அதுனால அவரு கிட்ட கை குடுக்காம பிரைஸ் லார்ட் அப்டின் சொல்ட்டு வந்துருவே
ஆமா எப்பவுமே அப்டிதா சின்ன வயசுல இருந்தே அது கை குடுக்குறனா அந்த கைய வந்து அட்டி அழுத்துவாங்க எப்ப நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கவா அண்ணா அண்ணா ப்ளீஸ் ணா வலிக்குது ணா வலிக்குது ணா அப்டின்ட்டு அதே மாரி அந்த கட்டவெரலுக்கு கீழ வந்து அழுத்தி அந்த நெட்ட ஒடைப்பாங்கல்ல
ஆ அதுவு அவரு டக்குன்னு ஒச்சுருவாரு
டக்குனு ஒடச்சுருவாரு அவருக்கு ரொம்ப புடிக்கு வந்து ஒங்க டாடிக்கு எப்டி இந்த காது நோண்டிட்டே இருப்பாரு அது மாரி அந்த அவங் க பெரிப்பாக்கு வந்து இந்த கைய அப்டி புடிச்சு அந்த கீழ வச்சு அந்த நெட்ட ஒடக்க வச்சர்னு ஆ அப்டி வலிக்கு அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷோ
சேரிங்க அத்த அம்மா கூப்பற்றாங்க நா வந்தற்றே அத்த அ பாய் அத்த